இன்னா கொழம்பு நல்லா வெப்பீங்க
ஹலோ
கேக்குத் அ கேக்குதா நா பேசுற்து உங்களுக்கு
ம் கேக்குது சொல்லுங்க
நீங்க என்ன நீங்க சமைக்கிற டிஷ்ல என்ன சமையல் நல்லா செய்வீங்க
நா வந்து அசைவ சாப்பாடு நல்லா செய்வ அத்ல வந்து கோழி ஆடு
பகுந்துக்கிறீங்ளா எது நல்லா செய்வீங்க கோழினா எப்படியா சிந்தாமணி சிக்கனா இல்ல பள்ளிப்பாளையம் சிக்கனா இல்ல எந்த மாரி
எனக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன்ல்லா தெரியாது எங்க ஏதாவது எங்க ஊர் முறைப்படி வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க ஒரு சில டிஷ்ஷஸ் அத மட்டு நல்லா செய்வே நீங்க நண்டு உங்களுக்கு புடிக்குமா நண்டு
ஆ புடிக்கும் நானு நல்லா செய்வே நண்டுமே
ம் நண்டு வந்து நா சொல்லணு நீங்க என்னய அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பவ்வா இருக்கும் இப் இப்ப வந்து ஒரு பத்து பல் ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க அத உருச்சு வச்சுக்கோங்க தக்காளி கொஞ்சோ வெங்காயோ கொஞ்ச கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புற வந்து அ கருவேப்பில தழ கொஞ்ச எடுத்து வச்சுகோங்க கொத்தமல்லிதழ கொஞ்ச எடுத்து வச்சுகோங்க இப்ப நீங்க என்ன பண்ணனுனா ஒரு நல்ல தேங்கா ஒரு பெரிய மூடி அதாவது ஒரு தேங்கா முழுசா எடுத் நீங்க நல்லா திரிகி வச்சுகோங்க அதுல வந்து இப்ப ஒரு கிலோ நீங்க நண்டு டு எடுத்துருக்கீங்க அப்டினா நண்ட நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்க வந்து கடாயில எண்ணெ ஊத்தி சோம்பு கொஞ்சம் போட்டுக்காங்க சோம்பு மட்டு போது வேற எத் துவு வேண்டா பட்ட கிராம்பு அதெல்லா எதுவு வேண்டா சோம்பு மட்டு போதும் அப்றொ வெங்காயோ கருவேப்பலத்தழ தக் காளி இது எல்லாட்டியு போட்டு நல்லா நீங்க வந் து வதக்கிட்டு பச்ச மொ பச்ச மொளகா வந்து நீங்க உங்க விருப்பம் ஒன்னு போடலா இல்ல ரெண்டு போடலா எதோ போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ நீங்க நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்ல்ல நண்டு அத வந்து ஆ அதுல நல்லா அப்டியே வந்து கொட்டிட்டு தேங்கா எடுத்துகோங்க தேங்கா வந்து ஒரு பெரிய தேங்கா எடுத்து வச்சிருக்கீங்கல்ல திரிவி வச்சிருக்கிற தேங்கால வந்து ஒரு ஏழு பச்ச மொளகா அதுக்கப்பறோ வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு பூண்டு அதப்போட்டு நல்லா அரச்சு ஊத் தி ஒரு ரெண்டு நிம்ஷோ பத்து நிம்ஷோ வச்சீங்கனா அப்டியே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரு அத நீங்க சாப்ட்டு என்ன உலகம்லாம் அப்டி ஒரு ஒரு அப்டி ஒரு டேஸ்ட்டா இருக்கு நாக்ல ஒரு தடவ வந்
இப்ப எவ்ளோ நேரோ அந்த நண்ட வந்து நீங்க வேக வப்பீங்க
வேக வைக்கிறது வந்து பத்து நிம்ஷோம் தா பத்து நிம்ஷோம் அந்த நண்டு வேக்
அ இப்ப நா வந்து என்ன மாரி பண்ணுவே அப்டின்னா சிட் சின்ன வெங்காயோ இருக்குல்லையா சின்ன வெங்காயோ தக்காளி இது ரெண்டையு நல் எல்லா ஒன்னா போட்டு ப பச்சையா இருக்குற எண்ணெயில நல்லா வதக்கிக்குவே அது கூடயு தேங்காயு செரி வதக்கிக்குவே அப்பறோம இந்த மூணையும் வதக்கிட்டு ஜார்ல வந்து பாத்தீங்கஃன்னா மெளகு சீரகோ மல்லி கொஞ்சோன்டு கொத்தமல்லிதழ கொத்தமல்லி கொத்தமல்லி தழ இல்ல அந்த வெத இருக்கும்ல கொத்தமல்லி வெத அது வர மொளகா ஒரு மூணு மெளகா போட் த ஆ இதெல்லா நாலையு சேத்தி நல்லா குலகரப்பா அரச்சுக்குவே அரச்டு இஞ்சி புண்டு பே பேஸ்டு இருக்குல்லயா அதுவு வந்து நல்லா தனியா அரச்சு வச்சிருக்றது அவ்ளோதா இனி குக்கர்லயோ இதுலயோ வந்து ந்து நா விசில் தா வைப்பே குக்கர்ல நல்லா போட் டு என்ன ஊத்துனோன இந்த வதக்கி வச்சுருக் கோல்லயா அந்த தக்காளி வெங்காயோ பேஸ்ட் அத நல்லா போட்டு இஞ்சி பூண்டு அது பச்ச வசன போன இஞ்சி பூ ண்டு பேஸ்ட்யு இதுயு சேத்தி எல்லா போட்டு அந்த அரச்சு வச்சுருகோம்ல்லயா மெளகு இந்த இது இது எல்லாத்தையு சேத்து நல்லா போட்டு விட்டுட்டு லேசா தண்ணிய நல்லா விட்டுட்டு நல்லா இது அப்டியே நல்லா வணங்கு அது வணங்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும்போது நல்லா சுத்தோ செஞ்சுருப் இருப்பாங்கல்லையா நண்டு அதுவு நண்டு வந்து நா அம்மாவாசை நேரங்கள்ல எடுப்ப
அ ஏ அம்மாவாசை நேரங்கள்ல எடுப்பீங்க அம்மாவாசை நேர ங்கள்ல வந்து அசைவ சாப்பாடு செய்ய மாட்டாங்களே
செய்ய கூடாதுன் சொல்லுவாங்க ஆனா அம்மாவாசை நேரங்கள்ல நீங்க நண்டு எடுத்து சமச்சு பாருங்ளே அது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கு நண்டோட சதைப்பற்று வந்து நல்லா ஊறி இருக்கு அம்மாவாச
ஓ சதை வந்து அதிகமா இருக்குன்னு வந்து நீங்க சொல்லவறீங்க கரெக்டா
ஆமா ஆமா ஆமா அது சொல்லுவாங்க அம்மாவாசை நாள்கள்ல வந்து எடுத்தா அந்த சதை வந்து நல்லா ஏன்னா அம்மாவாசை நாளொட்டி வந்து பாத்தீங்கன்னா கடல் வந்து உள்வாங்காது சோ வந்து நம்ம இந்த திருச்செந்தூர் இதெல்லா போய் பாத்திருக்கீங்கல்ல கடல் உள்வாங்கிருக்குன்னு சொல்லுவாங்க சில அது அம்மாவாசை தினங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு முன்னதா அப்படி இருக்கு கடல் உள்வாங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா போயுறு அந்த நண்டுகள் வந்து அந்த அம்மாவாசை நேரங்கல நல்லா ஊரி க்குன்னு சொல்லுவாங்க
அனால நிறைய வெளிய வரு பாத்தாலே பெரிய பெரிய நண்டுகளா வெளில வரு
ஆ நல்லா பெரிய பெரிய நண்டுகளா இருக்கு அந்த நண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நண்டுகள்லயு பல வகைகள் இருக்கு இந்த நறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவ சிவப்பு நிற நண்டு வாங்குவாங்க சிலர் வந்து அந்த ப்ரவுன் கலர் வெள்ள கலர் வாங்க நா எப்பியுமே வந்து இந்த சிவப்பு நிற வண்டு நண்டுகள் மட்டுதா வாங்குவனே ஏன்னா அந்த சிவப் ஆ அது நல்லா இருக்கு இந்த இந்த இந்த ப்ரவுன் கலர் நண்டுகள் வந்து கொஞ்சோ சல்லுனு இழுக்கிற மாரி இரு க்கு சில நண்டுகள் லேசா கசக்குற தன்ம மாரி இருக்கு
நா வந்து அந்த ப்ரவுனு கலர் நண்டு வந்து வாங்குனதே இல்ல எங்க ஊர்ல எல்லா எப் அந்த ஒயிட் கலர்ல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தா அந்த இது நல்ல கத்திரிக்க ய் கலர்ல வந்து இருக்கு அது மட்டு வந்து ராமேஸ்வரத்ல இருந்து வர்றது அது எல்லா இடத்துலயு வருமா என்னனு எனக்கு தெரிய்ல
ஊதா கலர்லருக்குமே அதுதானே சொல்றீங்க
அ ஆமா
ஆ அதுதா அந்த நண்டு நல்லாருக்கு ஆனா நா என்னன்னா அந்த சிவப்பு நண்டு நல்லா சதப்பட்ருக்கு நா என்ன பண்ணுவேன்னா இந்த குழந்தைகள்ல்லா இருக்கறதுனால நண்டு சூப் கேப்பாங்க எங்க வீட்ல சோ அதனால அந்த நண்ட போட்டு வேக வைக்கும் போது அந்த தண்ணி சார இறுத்து சூப்பா குடுத்துருவே கொத்தமல்லி தழைய போட்டு அப்புற வந்து நல்லா வெச்சுட்டா நல்ல மணக்கு வீட்லே செய்ற மசாலா தானா சோ அதனால
நீங்க நல்லா சமைப்பீங்க போலயே எனக்கு உங்க உங்கள் கையில சாப்புடணும்னு ரொம்ப ஆசை இப்பதா வருது ஏனா நா வந்து எதோ வீட்ல சொல்லி கொடுத்த சமைக்கிறே ஆனா நீங்க ஒவ்வொன்னையு வந்து ஆ ஆனா நீங்க வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சொல்றீங்க பரவால்ல எல்லாமே வீட்
தா உண்மதா நீங்க இன்னொரு முறை வந்து சொல்றீங்கல்லையா அந்த கோழிக்கறி வந்து பண்ணுவே
அ ஆமா நீங்க பள்ளிப்பாளையம் கோழில்ல நா செஞ்சதே இல்ல அது வந்து எனக் எப்டின்னு தெரியாது சிந்தாமணி சிக்கன் வந்து தெரியு
சிந்தாமணி செய்வீங்க நா பள்ளிப்பாளையம் சொல் றே ஒண்ணுமே கெடையாது அ நல்ல அ கறி எடுத்து வந்துட்டு நல்லா எலும்பில்லாத கறிகள எடுத்துட்டு வந்துட்டு அத வந்து சதைப்பற்றோட புரியுதா உங்களுக்கு அத வந்து நல்லா குட்டி குட்டியா வெட்டி அந்த சொல்லுவாங்கல்லையா போன்லெஸ் சிக்கன் அத வந்து குட்டி குட்டியா சதுர சதரமா வெட்டிக்கினாலு செரி அத நல்லா வெட்டி குட்டி குட்டியா அறிய முடிஞ்ச அளவுக்கு அரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கா கிலோ இருநூத்தம்பது கிராம் போல எடுத்துக்கணு சரிங்களா பூண்டு வந்து ஒரு ஒரு கட்டி ஒரு கட்டி பூண்டு அவ்வளதா வர மொளகாய் வந்து அந்த இருக்கு கூடிய அந்த வெதைகள எழுத்துட்டு அந்த தொளி மட்டு சேத்திக்கணு
இருவது வரமிளகாய்ல உள்ள இருக்குற விதைகளை பூரா எடுத்துரணு
எடுத்துரணு வெறு தொளி இருபதுங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு கூட வெச்சுக்கலா இருவது வர மிளகா அவ்வளதா வேற எதுமே கெடையாது கல் உப் ப்பு இந்த நான்கும் சேந்ததுதா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த உணவு க்கே வந்து இது சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கனோனே அந்த பூண்டையும் வந்து போட்டு அரைக்கக் கூடாது என்னன்னா அந்த சும்மா அந்த நச்சு போடுவாங்கல்லையா அம்மில நச்சு அந்த பூண்ட போட்ரணு பூண்ட போட்டொன்னே கல்லு உப்பு போட்டுட்டு கொஞ்சூன் ஆமா சிலரிஞ்சி போடுறாங்க இஞ்சி போடுறதுனாலு போட்டுக்கலா நா போடுவ இஞ்சி போட்டுக்லா அவ்ளதா எதுமே கடையாது மஞ்ச தூள் போடுறவங்க போடுவாங்க உப்பு கல்லுப்பு இந்த வரமொளஹாய அப்டே தூக்கி கொட் ட்டீரனு கொட்டி இந்த இதல்லா கொட்னதுக்ப்றம் பாத்தீங்கன்னா சிக்கன தூக்கி போட்டு அவ்வளதா தண்ணி எத் துமே தெளிக்க தேவயில்ல அப்டியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிம்ஷோ வெச்சீங்கன்னா அந்த கார் ரம் வந்து மிளஹாயில இருக்க காரமே வந்து ஃபுல்ல கிரேவி மாரி வந்து அந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா இளம்ச்சிவப்பு நேரமுநசேர்ந்த மாரி ஒரு தன்மைக்கு வந்துரு
எனக்கு வந்து ஒரு மிகப் பெரிய டவுட் டு என்னன்னா இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணியே ஊத்தாம வெக்கிறாங்கல்ல அது எப் ப்டி வேகுமா அட்லீஸ்ட் தண்ணிய தெளிச்சு விட்டு ஒரு மூடி வெச்சாலு வந்துரு
தெளிக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் வந்து ரொம்ப நேரோ வேகும்போது நீர்த்து போகு சிக்கன்ல இருக்க தண்ணியே வந்து நறைய தண்ணி விடு ஏன்னா வரமளஹாயே உங்களுக்கு தண்ணி வருல்லையா அந்த எசன்ஸ் எரங்கறப்போ பூண்டு நச்சு போட்ருக்கோ இந்த தண்ணியே போது கடசி நேரத் துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா லேசா ஒரு டம்ளர்ல வந்து கா டம்ளர் தண்ணி வச்சிட்டு அது லேசா வந்து நீங்க தெளிச்சீங்கன்னா போது
ம் அது வந்து நல்லாருக்கு
ஆ தெளிச்சுட்டு சிலர் என்ன செய்வாங்க அந்த சூடா இருக்கும் போதே இந்த தேங்கா இருக் கில்லையா அந்த தேங்காயு பத்து மாரி கூட்டி கூட்டி பத்தா கட் பண்ணி அதுல போட்ருவாங்கா நா தேங்காலா போட் ஆஹ் தேங்க் ஆஹ் பத்த மாரி அந்த மேல தூவி போட்ருவாங்க இது சுடு சாப்பாட்டுக்கோ இல்ல சப்பாத்திக்கோ இதெல்லா வந்து அ டியே நல்லா டாப் டக்கரா இருக்கு நா வந்து என்ன செய்வனா என் எந்த தூளுமே கடையாதுங்க
ஆஹ்
எந்த தூளுமே இதுக்கு தேவயும் கடையாது
ஆஹ் சரி நா ஒரு நாள் செஞ்சு பாக்குற
நீங்க நல்லா செ நா என்ன சொல்றன்னா நீங்க ட்ரையலு நீங்க ட்ரையலுக்காஹ நா என்ன சொல்றனா ஒரு கா கிலோ இறைச்சி மட் டு வாங்கி நீங்க இத செஞ்சு பாருங்ளே ஏன்னா இதுல வந்து வேற எதுவுமே இல்ல மெளஹாக்கு அந்த மெளஹாவோட காரோ அந்த பூண்டுக்கு அந்த பூண்டோட இது மித்ததுக்கு அந்த வெங்காயத்தோட இது அவ்ளா தக்காளி கூட தேவ கடையாத்
தக்காளி போட தேவயில்ல சின்ன வெங்காயோ கோழி
பூண்டு மெளஹா அவ்வளதா இஞ்சி பூண்டு மெளஹா அவ்வளதா பற எதுமே கட இஞ்சியுமே இல்லேனா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா கூட அரச்சு போட்டுக்கோங்க ஒன்னு ப்ரெச்சன கடையாது மெளஹா இதுலே‌ வேகறதுதா கொழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்க வந்து பத் இருவது மெளஹாங்கிறது பத்து மெளஹா வெச்சுக்கனு நா வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு இருவது மெளஹா சொல்ற அப்ப நீங்க அந்த மாரி வெச்சுக்கோங்களே வெச்சு பண்ணும்போது நல்லா இருக்கு சுடுசா ப்பாடுக்கு இன்னு நல்லெண்ணைல பண்ணும்போது அந்த மனமே வேற மாரி இருக்கு என்ன செய்யறது ஏனா உணவுஹள் வந்து நா வந்து சொல்லுவ எனக்கு வந்து நல்லா சமைக்க புடிக்கு நா நல்லா சாப்படவு செய்வ அ பிரியாணி எல்லா விதமா எனக்கு ஒரு ஒன்பது வகையான பிரியாணி தெரியு